ஹாய்
ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது என்ன பண்றீங்க
இந்தா சும்மா படுத்திருக்கே நீங்க என்ன பண்றீங்க இந்த நேரத்துக்கு எல்லாரு அதா பண்ணிட்டு இருப்பீக்க உம் சேர் சேரி
சாப்பாடெல்லா முடிஞ்சுடுச்சா
ஆஹ் முடிஞ்சு இட்லி வெச்சு தக்காளி சட்னி உம்
உம் அஹ் வெளிய இட்லி வாங்கிட்ட
செரி செரி ஏ வெளிய வெளிய எப்பயு வாங்க மாட்டீங்ளே
அஹ் சும்மா கொஞ்சோ வேலயா இருந்தனே மயனுக்கு படிக்க வெச்சுட்டு இருந்த கொஞ்சோம் நம்ம நகண்டோனனாலு அவன் படிக்க க்க மாட்டேங்குறா சேரின்னு சொல்லிகிட்டு இன்னைக்கு உக்காந்தாச்சு ஒரேடியா கொஞ்சோ ரீடிங்கு கொஞ்சோ இது அங்கியு ஸ்கூல்ல என்னன்னா நைன்த் ஸ்டான்டர்ட் படிக்கிறா ப்ரிஜ் கோர்ஸ் சொல்லிட்டு பேசிக்கே திரும்ப திரும்ப எடுக் எடுக்குறாங்க பே பேசிக் கே வந்து இந்த இலக்கணம் கிராமரு பிள்ளைகளுக்கு ப்ரசன்ட் கண்டினியூஸ் இதெல்லா இருந்தனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்துரு பிள்ளைகள வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொண்டு வரணுனு சொல்லிட்டு எய்த்து லாஸ்ட்லையு இப்டித்தா பண்ணாங்க ஸ்கூல்ல இப்ப நயின்த் ஸ்டார்ட் டிங்லயுமே இந்த பிள்ளைகள வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸா கொண்டு போகாம பாடோ இன்னு நடத்தாம பிரிட்ஜ் கோர்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ்னு போய் கொண்டு
நல்லதுதா அதுவு
ஆஹ் அது எவ்ளவு தூரத்துக்குப்பா எக்ஸாம் டைம்ல இந்த பிள்ளங்க வந்து முழிக்குதுலப்பா என்ன படிக்கணு வெக்கணும்னு திணர்றாங்கல்ல அப்ப நா என்ன பண்ணே உ்காந்து இன்னைக்கு கொஞ்சோ அந்த கொஷின் பேப்பரை எடுத்து கொஞ்சோ பிரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் லெசன் ஒன் வோர்டு கொஞ்சோ டூ மார்க் கொஷின் எல்லா படிக்க வச்ச சோசியலுகெல்லா இன்னு கைடு சொல்லல ஏனா பாத்து படிக்க வைக்கிறதுனே தெரியல அது கடைசில என்ன ஆயிடுது பாடம் கடைசில எல்லா நடத்தவே மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கு படிக்கும்போது அ ஒரு ஐடியாவே இல்ல அந்த பாடத்த பத்தி கொஸ்டின் அன்ஸ் ச என்ன கேப்பாங்க எக்ஸாம்கு என்ன வைப்பாங்க அப்டின்னு
உம் கைடு எல்லா வாங்காதீங்க நீங்க நெட்டுல போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆன்ஸ் சஸ்லாம் வந்துங்க
அந்து எழுதி வைக்கணும்ல திரும்ப திரும்ப எடுக்கும் போது அது வந்து நம்மளுக்கு சும்மா சும்மா போன்ல தேடி தேடி எடுக்க வேண்டியதா இருக்
நீங்க அது காபி பேஸ்ட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு வெச்சுக்கலா கைடு வாங்குற காசுக்கு
காபி பேஸ்ட்டு பண்ணி
ஆஹ் டாக்குமெண்ட்ல காபி பேஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட்ல நீங்க ஒரு ஒரு ஒரு கொஸ்டினா பாத் அத அது ஒரு மண்ணேர வேல அது நீங்க ஈஸியா போட் ட்டு வெச்சுட்டீங்கன்னா உங்களுக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைடு வாங்கிறத விட இந்த காஸ் கம்மியாகு ஆகும் ஈசியாவு படி ஸ்ல்வாங்க கைட விட இதுல ஈஸியா இருக்கு நா வேனு ன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்
அது என்ன கைடுன்னு சொன்னா தான அதையு நம்ம வந் து ரெடி பண்ண முடியு இதுக்கு சயின்ஸ்க்கு சேவியர் சொன்னாங்க தமிழு வந்து வேணாம் புக்கில தா இருக் எப்பயுமே குறிச்சு குடுப்பாங்க அது துக்கும் பாக்குற நாலு லெச சனுக்கு வந்து பயிற் யிற்ச்சியே இல்ல பின்னாடி வொக்காபிலரியா அங்கிட்டு ஒரு ரெண்டு லெசன் போனதுன்னோ மொத்தமா குடுத்துருக்காங்க எய்த்துலல்லா அந்தந்த லெசனுக்கு அப் பின்னாடி பயிற்சி குடுத்துருவாங்க அப்ப நம்பளுக்கு என்ன கொஸ்சின் ஆன்சர் ஏதுனு தெரியு ஒரு நாலு லெசனுக்கப்புறம் அஞ்சு லெசன் னக்கு அப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்ட்க்கு எல்லா வந்து குடுத்துருக்காங்க எனக்கு அதுல என்ன ஐடியா எப்பிடி எடுப்பாங்க எதுவுமே தெரியல கொஞ்சோ பிளாங்க்கா தா இருக்கு இருக்கிறதுக்கு நீ டியூசன் போடா அப்டின்னாலு கேக்கவு மாட்டீங்கிறா
அ ஆஹ் டியூஷன் போனா அது நல்லத் தா
அதா இங்க போய் படிப்பாங்களா மொத் க்கு வந்து இந்த மாரி ஹோப் குடுப்பாங்க நாங்க இத படிக்க வெச்சிருவோ இத முடிச்சிருவோ அப்பிடின்னு அதுக்கப்புறோ எல்லா வந்து லூஸ்ல விட்டுருவாங்க பிள்ளைக வந்து சேந்து கேங் ஃபார்ம் பண்ணிட்டு படிக்காது துக அப்பிடின்னுட்டு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு போகும்ன்னு தெரிய மாட்டேங்கு
உம் கரெக்ட்டு தா அதுவு உண்மதா த நம்புறதுன்னே தெரியல
அப்படிதா போகுது பாத்துக்கோங்க
ஏய் ஆஹ் இன்னைக்கு போ நேத்து பொயிட் தொன்னே
ஆஹ் எங்க போனீங்க
ந்தா ப பக்கத்துல இருக்கிற கடைக்குதா கொஞ்சொ தூரந்தா போத்தீஸ்
ஓஹோ எனக்கு நீங்க போன தடவ ஃபங்க்ஷன்ல பாத்துனே ஒங்க சாரீ எல்லாமே வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டா பிளவுஸ் போட்டு நல்லா இருந்துது அது என்ன ஸ்டிச்சா இல்ல ரெடிமேடா
எல்லாமே ரெடிமேட் பிளவுஸ் தா ஸ்டிச் பண்றதெல்லா கெடயாது அது எல்லாமே ரெடிமேட்தா எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் தான் ஆஹ் சில நேரம் மீடியம்ஸ் மல்னு மாறு இந்த பனியன் கிளாத் ப்ளவ்ஸ் ஸ்லா ஒரு ஒரே அளவுதா அது ஒண்ணுவ ம் எல்லா சேலைக்கு பிளாக் பிளவுஸ் காமனா ஸ்கின் கலர் பிளவுஸ் வாங்கிட்டோம்னா எல்லாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலா அப் ப்டி இல்லன்னா ஒரு சேல எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு வாங்கிட்டு வந்தர்லா தக்கிற அளவு அது வந்துரு
சேரி சேரி சேரி நல்லா இருந்துது கான்ட்ராஸ்டா
அஹ் துணி வாங்கறதுக்கு ஒரு காசு தக்கிறதுக்கொரு காசு இது எல்லாத்துக்கு சேத் து நம்ம குடுத் த்துடலா அதே மாதி ஆல்ட்ரேஷன் பண்றதுனாலு நம்ம பண்ணிக்கலா
சேரி சேரி சேரி சேர் சேர்
உம் ஆனா என்ன ஒன்னு ஒன்னே ஒன்னு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா தொவச்சு போட்டா நூல் நூலா வர ஆரம்பிச்சிருது ஒரு நாலு வாட்டிதா பிளௌஸ் ஸ் போட முடியு அதுக்கப்பறொ போட முடியுமா இந்த பீட்ஸ்ல்லா வச்சு வாங்குனா அந்த பீட்ஸ் பிஞ்சிட்டு வந்தறுது
அப்டியா ஓஹ் இங்கே மகன்யாஸ்ல வாங்குற பிளவுஸ் எல்லா நல்லா வர்த்தா இருக்கு அது பணியன் கிளாத்துலயே கொஞ்சொ அந்த கிளாத் வந்து நல்ல திக்கா இருந்தது அஹ் இங்கே போய் பாத்தீன்னா சியாஸ்ல வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாரி மெலி சாதா இருந்தது மெலிசாதா இருந்தது ஒரு ரெண்டு மூணு வாஷ் டுல வந்து ஈண ஆயிடும் போல இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அது வாங்கும் போதே கொஞ்சொ பாத்து ஒ இது ப இங்கியு நல்லா இருந்தது சம்சம்லயு நல்லா இருந்தது பிளவுஸ் ஸு போட் துலதா அது அது கலெக்ட் பண்ணா ரொம்ப எறக்கி வேணா நம்பக்கு இப்டின்னா போட்நெக் பிளவுஸ் குடுக்குறாங்க பிளாக் நா அப்டிதா வாங்கி வச்சிருக்கே நல்லா இருந்தது பாத்து போய் நம்ம வாங்குறத அ அவச் சரம் இல்லாம கொஞ்சொ ஃப்ரீ டைம்லயே இந்த சாரீக்கு இந்த பிளவுஸுன்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டானா நல்லா இருக்கு ஆஹ் அந்த டைம்கு வாங்கம்போது நா நம்மளுக்கு அவசரத்துக்கு சேரி வாங்குறோ நம்ம இத வாங்கிக்கலா அந்த மாரி ஒரு இது வந்துடுது
உம்
போ
நீங்க ரெடிமேட் வாங்குவீங்களா இல்ல
நா தச்சுவிட்டு தா முதல்லா போட்டுகுட்டு இருந்தே இப்ப அவங்க ரொம்ப லேட் பண்றாங்க பிளவுஸ் குடுத்தானா நாங்க தச்சது வந்து நா ஒரு இருவது இருவத்து ரெண்டு வருஷமா ஒரே அண்ணேன்ட்டதா குடுக்குறேன் அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிஸி ஆயிறாரு போய் வாங்கவு எனக் வந்து ரொம்ப தூரமா இருக்கு அதுனால அது எனக்கு வந்து அதுல இருந்து நா டாப்போட ஆரம்பிச்சட்டே நானு ப்ளவுஸ் போட்டா தைக்க லேட் பண்ணி குடுத்துடுறாங்க போய் வாங்கணு அந்த ப்ரஷரு கொண்டு வந்து குடுத்துடுறாரு கொண்டு போய் குடுக் கனு நம்ம அது ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இழுதுரு வராரு அதுனாலயை வந்து நானு அங்க கொடுக்க வந்து இது பண்ணிட்டு நானே இப்ப ரீசன்ட்லதா ஒரு ஒரு மூணு பிளவுஸ் குடுத்துட்டு பட்டுசேல பிளவுஸ் மட்டு கொண்டு போய் குடுத்தே எங்க எல்லா டிசைன் வச்சுதா போடுறாங்க எனக் டிசைன் எல்லா அப்டி ஒண்ணு பிடிக்க மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குதோட அது வாங்கி தச்ச போதுல வந்து நல்லா நல்லா இருக்கு லுக்கா அப்புறோ அது போடாமயே இருக்கோ அது திரும்ப எப் இப்ப ஒரு ஒரு சி ஒரு இதுல எடுத்து போடுவோமோ அப்பது வந்து அது டல் ஆயிடுது ஒர்க்விக்கிறது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பாசினா அவுந்துடு தே ஆஹ் அ அந்த ஒர்க்கு வந்து புடிச்சு சாரீ இழுத்து சாரீ ப்டி வந்து இதா ஆடுது வேஸ்
வலையில் இருத்து தே
லையல் இழுக்குது இல்லாட்டனா அந்த அந்த சாரீல அந்த கையில பிளவுஸ்ல டிசைன் போட்டிருக்கோம்ல அந்த டிசைன் எல்லாம் அந்த க கைக்கு கீழே பின்னாடி போய் இது பண்ணி பண்ணி இந்த சேல எல்லாம் பாப்ங் ஆயிடுது அதனால நா ஒர்க் கு வந்து வைக்கவே மாட்டேங்க எப்பயுமே பிளவுஸ்ல பிளைன் பிளவுஸ் தான் நல்லா நீளமா கை வச்சு நல்லா கழுத்து ஒட் அளவா தா எறக்குவே ரொம்பல்லா எறக் கமாட்டே நானு
சேரி செரி ஓகே
பிப்பதா மூச்சடைக் குது அதனால கொஞ்சொ லைட்டா எறக் லாங் ச்சுக்கிறே ரொம்பல்லா எறக்கோ வெக்கிறதே இல்ல
ம் ஓகே ஓகே
அப்டியேதா போகுது
உம் இந்த வெயிலுக்கு எங்க ரொம்ப நேரமு சுத்த முடியலையேங் யே
ஆமாமா இந்த சாரீயும் போட்டுட்டு திரிய முடியல அப்டீ கசகசனாயிடுது வீட்டுக் வந்தா நா நைட் டி தா நைடில்லாடி நா செத் த்து போயிருவே அந்த மார்
நா நைட்டிலா ப் போடமாட்
எங்க பிள்ளைகலா வந்து டீஷர்ட்டு ஜீ ஒரு இது எடுத்து போட்டுட்டு ப்ளாசோவோ பட்டியாலாவோ எடுத்துட்டு நல்லா ஃப்ரீயா திரியிறாங்க நம்மளுக்கு காட்டன் நைட்டி தா ஒண்ணு எடுத்துட்டு பேசாம போட்டுட்டு இருக்க வேண்டியதா
ம்
உம்
சேர் செரி ஆன்லைன் ஷாப்பிங்லா பண்ணுவீங்ளா
ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாங் கொஞ்சொ கம்மிதா எனக்கு இந்த எங்க வீட்டு பக்கத்துல எல்லா கடத்தறவும் இருக்கு அதுனால நா ஒரு எட்டு நடந்துட்டனாலு வாக் மாதிரி ஆயிரு வாக்கிங் மாதிரி ஏன் வீட்ல உக்காந்துடு ஃபோன்லயே உக்காந்து முல் கி கிட்டு க்கனுன்ட்டு நானு வெளிய கெளம்பிருவ நானு போய் வெளியில தா போய் ஷாப் பண்ணீட்டு வருவ முடிஞ்சளவு
ஓ சேரி சேரி சேரி சேரி
வெளியதா போய்ட்டு வருவேன் வெளிய போய் தேவையானது போய் வாங்கிக்குவே எங்க ஏரியாவ விட் ட்டு இ வேற ஏரியாக்கு போகணுன்னா கொஞ்சொ யோசன தா ஏன்னா எனக்கு வாக்கப்புள்ளே எல்லாங் கெடைக்கம் போது நா ஏன் ஆட்டோ ஃபேர் போட்டு நா போஹனு அதுனால நா இங்கயே முடிச்சுக்குவே முடிஞ்சளவு இங்கயே எல்லாமே கெடைக்குது அ சோ அதுக்காண்டி நா எதுக்காண்டி நானு வந்து அதுக்கு ஒரு செலவு போட்டு ஆட்டோ புடிச்சு போகணு உம் உஹ்ம் பையனுக்கு போயி இது பலசருக்கு வாங்கு போதே அவ என்னென்னமோ லிஸ்ட் குடுத்தா எல்லாமே இங்யே பெரிய ஒரு ஸ்டேஷனரி கட இருக்கு எங்க வீட்டு பக்கத்லே அங்கியு போய் லிஸ்ட் குடுத்து வாங்கிட் ட்டு வந்துட்டே நானு இப்போ இன்னொரு எங்க ரிலேட்டிவ்ல பண்ணாங்க அவங்க பொண்ணுக் வந்து ஸ்டேஷனரி எல்லா வாங்குண நோட் எல்லா ஒடனே டி மார்ட் கிளபிட்டாங்க அப்ப போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க ஆமா ரொம் ரொம்ப துரோ அது போக வர ஆட்டோ அப்பரோ இங்க இருந்து போக க முடிவுக்க கம்மினானாலு நானூறுவ கேட்பாங்க
உஹம் சேரி சேரி சரி அடுத்த கால்ல உம் சரி ஆஹ் ஓகே ஓகே பாய்